ஆனா
ஹலோ சொல்ண்ணே
உம் என்னப்பா நீ எங்கருக்க
வீட்ல தாணே
ஒன்னுல்லப்பா இந்த இப்ப ஒரு இது ஆரம்பிக்கலான்ட்ருக்கறம்ப்பா
லட்டு
எல்லார்க்கு பசங்க எல்லாத்துக்கு வந்து இந்த ஸ்போட்ஸு ஸ்போட்ஸு
ஆஹ் ஓகேண்ண என்ன ஸ்போட்ஸ்ணே
பொதுவா எல்லாமே கபடி மட்டைப் பந்து ரக்கைப் பந்து அஹ் அப்றோ வந்து இது சதுரங்க ஆட்டம்
உம்
அப்றோ கேரம் போடுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியில தமிழ்ல அதனால கேரம் போடு இந்த மாரி எல்லாமே டோட்டலா ஏ டூ ஜெட்டு நம்ம ஏரியா பாய்ஸு பசங்கெல்லா இருக்கறாங்கப்பா சின் சின்ன பசங்கெல்லா அதாவது ஒரு ராஜன் மாரி ஆவப்போறன்னு வெச்சுக்கோயே
நல்லது
உம் அண்ட செஞ்சு வர்ரதெல்லா வேஸ்ட்டு வோல்டு ரெக்காட் த்து குடுக்கணு
ஊர நம்ம தா டெவலப் பண்ணணு
பண்ணனு ஆமா நம்ம ஊர நம்ப தாம்ப்பா டெவலப் பண்ணனு அதுனால வந்து அதய டெவலப் பண்றதுக்கு தா இந்த பசங்கெல்லா எவ எவனோ என்னென்னமோ கெட்ட வழில போறாங்க எல்லா ம் ஏ எது போதை பொருளு மத்த ஏக ஏகப்பட்ட விஷயதெல்லா அடிமையாகறாங்க அந்த மார்லா இருக்கூடாது எல்லாரு வந்து ஒரு நல்ல வழிக்கு போனு அப்டின் சொல்ட்டு அ படுச்ட்டு சும்மா இருக்கற பசங்க சின்ன பசங்கெல்லா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ட்டு வீட்ல இருக்கறதுங்க எல்லாதுக்கு இங்க கோச்சு சொல்லி தர்ரது கோச்சுன்னா இன்டோர் கேமு, அவுடோர் கேமு எல்லாமே கபடி, ஃபுட்பாலு, வாலிபாலு, பேஸ்கெட் பாலு எல்லாமே அதுக் வந்து ஒரு க்ரௌண்டு மாரி வெச்சி த ஊர் தலைவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சோ பேசணு க்ரௌண்டு் வெச்சு அந்த வ அந்த பொருளெல்லா நாம்லே வாங்கிர்லாம்ப்பா அப்டியே கந்துவட்டி கட வாங்கியாச்சு பொருள போட்டு வாங்கி போட்ருலா பர்மிஷன் மட்டு வாங்கணு இந்த எடத்துல நாங்க இது பண்ண போறோ பொது பொது பொதுவா நம்ம பண்றது எது ஃபீஸ்லா எதுவு இல்ல பொதுவா இந் பசங்களுக்காக நம்ம பண்றோ அப்டின்ட்டு நம்ப இப்ப உருவாக்கி உட்டு போய் டோன்னு வெய்ங்களே அது அப்டியே க அது அப்டியே கன்ட்டினியூசா அடுத்தடுத்த தலமுறையு அத யூஸ் பண்ணிப்பாங்க இப்ப நம்பூர்ல யார்ல்லா கொஞ்சோ நல்லா வசதியா இருக்கறாங்களோ போடு ஒடஞ்சு போச்சுனா கேரம் போடு புதுசா வாங் குடு தர்லா செஸ்போடு அந்த இதெல்லா தேஞ்சு போச்சுன்னா ஒரு ஒரு நம்ப ஒரு அஞ்சு செஸ் போடு வாங்கி போட்றோன்னா நம்ம ஒரு எக்ஸ்டா அவங்க ஒரு அஞ்சு செஸ் போடு அந்த மாரி வாங்கி போடுவாங்க எல்லாரு பசங்க டெவலப் ஆவாங்க அப் அப்றோ நல்ல வெளாட தெரிஞ்சவுங்கெல்லாரு எல்லாரு வந்து ச இது சாய்ந்தர நேரத்துல வந்து பசங்க கோச்சிங் குடுக்கலா நம்ம ஊர்ல அந்த மாரி ஸ்போட்ஸ் ஆளுங்க நெறைய பேர் இருக்கறாங்கில்ல அவுங்கலெல்லா வெச்சு எல்லா பசங்ளுக்கு ட்ரைனிங் குடுக்கலா இது ஃபீஸுக்காகல்ல பொதுசேவையா நம்ப பசங்க நம்முளு ம்ச் அதாது நம்ப ஊரு பசங்க நம்ப நம்ம மக்களோட பசங்க அப்டின்னு சொல்ட்டு அவுங்ளுக் கத்து குடுக்குனு இது இவுங்க படிப்பு ஏறாத பசங்க இந்த மாரி கேம் கத்துகுட்டு அவுங்க எதனா ஸ்போட்ஸ் கோட்டால உள்ளார போலா
என்ன இப்ப வந்து எ நம்ம என்ன மா ஒரு க்ளப்பு ஒண்ணு ஆரம்புச்சு பசங்க இப்ப ஓர் டோர்னமெண்ட் மாரி நடத் துவொ அ அந்த டோர்னமெண்ட் வச்சா நம்ப நம்ப இந்த ஊர்ல இது மாரி ஒரு கிளப் இருக்குன்னு எல்லாருக்கு தெரியு
ஆமாமா
எங்கயாச்சும் மேட்ச் லா ஏதாச்சும் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க நம்ம போய் எ ன்ட்ரி போட்டு விளாடலா அதனால ஃபர்ஸ்ட்டு பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு டோர்னமெண்ட் ஒன்னு நடத்துவோ எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸவு டோர்னமெண்ட் நடத்துவோ என்ட்ரி ஃபீஸ் வந்து கொஞ்ச கம்மி பண்ணி வைப்போ எல்லாரு மாறி அதிகமா வெக்க வேணா என்ட்ரி ஃபீஸ் கம்மியா வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்தணுனா நடத்திருக்காங்க அப்படின்னு யார பார்ப்பாங்க யார் அது புதுசா இருக்காங்கன்னு அப்போ இதுமாரி ஒரு கிளப் இருக்கு அப்படின்னு நம்ம தெரியபடுத்திலா எல்லாருக்கு
ஆமா ஆமா
ஆ ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போய் மனு ஒன்னு எழுதி எம் எல் ஏ ட்ட குடுப்போ அவர் என்ன பண்றார்னு பாப்போம் அப்டி இல்லன்னா நம்ம கலெக்டர்ட ஒன்னு எழுதி குடுக்கலா
சம்மந்தப்பட்ட நிர்வாகி கிட்ட நம்ப வந்து ஒரு மனு ஒன்னு போட்டு வுட்ரலா போட்டு வுட்டு அவங்க இது நல்ல விஷய நல்ல விஷயத்துக்காக நம்ம சீக்கிர முடிவு எடுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கை வெப்போ கோரிக்க வச்சோனா அவங்க கண்டிப்பா அவங்க வந்து எவ்ளோ சீக்கிரம் அவங்க இது பண்ணணுமோ அவளோ சீக்கிரம் அவங்க நம்மளுக்கு இது பண்ணுவாங்க பதிலு குடுப்பாங்க நம்ம அத வச்சு நம்ம எந்த எடத்துல அவங்க அலர்ட் பண்றாங்களோ அந்த எடத்துல நம்ம ஒரு கிளப்பு மாதிரி ஒண்ணு கட்டுருவோ
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ப ஊர் பசங்கள்ட்ட பேசணு இதுமாரி ஒரு கிளப் ஆரம்பிக்கிறோ எல்லாரு வந்து சேருங்க ஃபீஸ்லா கெடையாது அப்படின் சொல்லி அது வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்
நம்ம மக்கள்ட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாரி ஒண்ணு பண்ணிருவோம்ப்பா ஆட்டோ வச்சு இந்த மாரி டி வர ஞாயித்துகெழம இந்த ஊர் பொதுமக்கள்லா ஒன்னா சேந்து வாங்க முக்கிய அறிவிப்பு அப்படின்ட்டு அனோன்ஸ் பண்ணி இந்த மாதி நம்ப பண்ண போறோ மக்க அந்த கொழந்தைங்க சின்ன பசங்க எல்லாரு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில ஸ்போர்ட்ஸுக்கு அந்த முக்கியத்துவ குடுத்து அவங்க எல்லா அவங்களுக்கு மைண்டும் வந்து ஃப்ரீயாகு ஃபிசிக்கலாவு ஃப்ரீயாகு மெண்டலாவும் அவுங்க வந்து ஃப்ரி ஆவாங்க அந்த மாதிரி நம்ப எதென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட நம்ம ஒப்பீனியன் கருத்து ஒன்னு கேட்டுக்குவோ நா ஓகே சொல்ற எல்லா சம்மதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலவங்க இல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கதா நம்புளுக்கு எதிர்ப்பார்க்குறாங்கன்னா இருப்பாங்கதா அவுங்கள உட்ருவோ ஒன்ரெண்டு பேர தா எதுர்ப்பாங்க மத்தவங்க நூத்துல ஒரு ஒரு நாலு பேரு அஞ்சு பேரு எதுர்ப்பாங்க மீதி பேர்ல்லா வந்து
அது பசங்க விள்ளாட்றாங்கன்னா யாரு வேனான் சொல்ல மாட்டாங்கெ
ம்
சின்ன பசங்க தா விள்ளாடுறாங்கன்னு எது சொல்ல மாட்டாங்க
நம்ம இதுல செலெக்ட் ஆயிட்டு ஓக்கே ஆயிடுச்சுன்னா நம்ப வந்து ஸ்டேட் மேட்ச் கூட அனுப்பி உட்லாம்ப்பா
ஆமா உ
பேரு என்னது என்னமோ ஜோனுகீனுன்னுவாங்களே
கவர்மெண்ட் ஜாப் வரு ஸ்போர்ட்ஸ் இதுல போனா ம் அது ஃபர்ஸ்ட்டு நம்ம அவுங்களுக்கு பசங்களுக்கு தெரிய வெக்கணு இதெல்லா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத
இப்ப பக்கத்து பக்கத்து ஊர்ல ஒரு ஒரு ஒரு கொஞ்ச தூர தள்ளி ஒரு ஊர்ல அந்த மாரிதா ஆரமி சே அங்க இருந்து அந்த கிளப் ஓனர் அவர் வந்து இத நா வந்து பத் து பைசா நா வந்து யாருகிட்டயு வாங்காம இது ஒரு பொது சேவையா பண்ணிட்ருக்கறே நம்ம எ எங்க ஊர்ல வந்து நெறைய பேர் இந்த பசங்கல்லா வந்து ஆ இங்க இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா உள்ளாார போய்ட்டு கவர்மெண்ட் வேல வாங்கிட்டு ரயில்வேல வேல வாங்கிருக்காங்க அந்த மாரி நெறையா எடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலயே கெடச்சிருக்குது அதுக்கு நாந்தா வந்து ஒரு வழி குடுத்த அப்டின் சொல்லம் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்ச்சு அதே மாரி நீங்க ஆ ஆரம்பிங்க ஒண்ணு ஆரம்பிச்சிங்னா இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரு வந்து அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு
நம்ம ஆரம் இப்படி ஒண்ணு நடத்துறோன் அப்படின் தெரிஞ்சா கவர்மெண்ட்டே ஒரு ஃபண்டு குடுப்பாங்கங்க நம்ப அத மெய்ன்ட்டென் பண்றதுக்கு
ஆமா
அத ரிஜிஸ்டர் பண்ணா கவர்மெண்ட்டே ஒரு ம இது தரு இதுவே ஃப்ரீயாதா பண்றோ அப்டின்றது
ம் இப்ப என்னென்ன வாங் கனு அப்டின் சொல்ட்டு ஒரு கணக்கு மாரி போட்டு வந்து கவுர்மெண்ட்டுக்கு போட்ருவோம்ப்பா அவுங் கேட்டாங்கனா அவுங்க ஆஹ் நிதி திரட்டு இதுலா வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அவங்களுக்கு நாங்கள் இது வாங்கணும் இத பேட் வாங்கணும் பால் வாங்கணோம் இந்த இடத்துல பேஸ்கெட் பாலு கோர்ட் போட்டோம் இந்த இடத்துல வந்து கபடிக்கு வந்து இடம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம போட்டோனா இது இது இவ்வளோ செலவாச்சுங்க அப்படின்னு போட்டோனா அவங்க அதில முழுசாக கொடுக்கலைனாலும் அதுல ஒரு பாதி பங்கு கொடுத்தாங்கன்னாக்கா நம்மளுக்கு பயனாதானே இருக்கும்
ஆம்மா ஆமா
ஊர் மக்கள்ட இருந்துதான் நம்ம வந்து நிதி திரட்ட போறோம் திரள் நிதி
வீட்டுக்குன்னு இவ்வளவு வரி போடுங்க
ஆமா நிதி திரட்டி நம்ம ஊருக்கு தான் நம்ம பண்ண போறோம் நம்மளுக்கது எதுவும் போட்டுக்கறது இல்ல
ஆம்
இதல்ல பண்ணிட்டு கொஞ்சம் ஆஹ் நம்ம இது பண்ணிக்கலாம் மீதிய காசு ஆஹ் வசூல் பண்றதுல எதா இருந்துச்சுன்னா பசங்கின்றது கார்டு வாங்கறது இந்த இது வாங்கறது கிட்டு வாங்கறது அதெல்லாம் வாங்கி குடுக்கலாம் ஹா நம்ப தெருவு நம்ப தெருவுக்கு பக்கத்துலயே ஒரு ஒரு பாக்சிங் பையன் ஒருத்தா இருக்கிறான் ஸ்டேட் லெவல் போயிட்டு வந்தான் அவனை கூட்டு வரலான் பாக்சிங் கத்துக்கெடலாம் பசங்களுக்கு இன்ட்ரெ
ஆமா கோச்சு வச்சு நல்லா இருக்கும்
அந்த மாரி உரம் பண்ணலாம் நம் ஆ அதனால
அதா அப்ப வந்து நம் இப்போ காலில போயீ சேரி இந் மாரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம்
ம் ஃபஸ்டு நம்ம ஊ பொதுமக்கள் பெரியவங்க கிட்ட நம்ம இத பேசுவோம் காலையில அவங்க என்ன சொல்றாங்களோ அத வச்சு நம்ம வந்து ஊர் பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு அவங்க ஒத்துழைச்சங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அதிகாரிகிட்ட போய் பேசுவோம் நாளைக்கு நீ வா நாளைக்கு ஊர் சரிய அவங்ககிட்ட பேசுவும் நம்ம
செரி ஓகே. ஆ ஆ ஓகேண்ணா ம்.